ஹ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர்
அவுங்களுக்கு நாங்க எங்க வீட்ல எப்புடி பங்க்ஷன் கொண்டாடுனா என்ன பண்ணுவோன்னு சொல்லி சொல்லட்டுங்ளா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்னா ரீசண்டா தீபாவளி முடிஞ்சுது இல்லைங்ளா ஆமா தீபாவளிக்கி பாத்தீங்கனா ட்ரெஸ் எடுக்கலான்னு நாங்க இங்க ஈரோடு போயிருந்தோ சிஸ்டர்
ம் ம்
அங்க போனோம்னா கொஞ்ச ஹோல்சேல் ஷாப்பலா இருக்கு அ நைட் டைமு பகல் டைமு அந்த மாரி அதா ஜவுளி கட சந்த இருக்கு தெரியுங்ளா உங்களுக்கு ஆ அங்க போ அங்க தாங்க ஸ்டர் போய் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணோ
அ மொத்தமா வாங்கிர்க்கீங்களா எல்லாத்துக்குமே வீட்ல
ஆ வீட்ல எல்லாத்துக்குமே வாங்கிருவோ
ம் ம்
தீபாவளிக்கு அம்மாக்கு அப்பாக்கு எல்லாத்துக்கு டிரெஸ் எடுத்து குடுப்போ சிஸ்டர் அம்மா அப்பா எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க
ம்
அப்புறோ வந்து அங்க போனம்னா பாத்தீங்கன்னா கொஞ்சோ கம்மி ரேட்டுக்கு இருக்குங்க ஹ ஹோல்சேல்லா வாங்கிக்கலா ஆனா ஏ கொஞ்ச கம்மியா இருக்குங்களா அதுமில்லாம என்னன்னா அங்க ஆறு அரை டஜனு ஒரு டஜனு இந்த மாரிதா எடுக்க சொல்லுவாங்க அப்டி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் பூரா புள்ளைங்களுக்கு வரமுல்லங்க போட்டுக்கலாம்ல அதனால நாங்க தீபாவளி டைமு அப்புறோ பொங்கல் டைமு இந்த மாரிதா அங்க போயி இந்த மாரி நறைய டிரெஸ்
ஓ ட டஜனா வாங்கிருவீங்ளோ
ஆ டஜனானா இன்னர்ஸு அதுக்கப்றோ ரஃப் யூஸ் டிரஸ் இதெல்லா வந்து ஜனா வாங்கிக்குவோ சிஸ்டர் காசு இருந்ததுன்னா அந்த தீபாவளி டைம் வாங்கிக்குவோ இல்லன்னா பொங்கல் டைம்ல ஆனா இயர்லி ஒன்ஸ் வாங்கிக்குவோ ம் மத்தபடி பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற துணி கடைலயே துணி எடுத்துக்குவோ
ம் வெளிய போற மாரி எடுக்கிற ட்ரெஸ்லா நீங்க வீட்டு பக்கத்துல எடுத்துப்பீங்க
ஆ வெளிய போறமா இருக்கறது வீட்டு பக்கத்துலயே நல்லா பெரிய துணிக் கடை இருக்குங்க பேமஸ் ஆன துணிக்கடை அங்கே வந்து எடுத்துக்குவாங்க
ஓ செர் செரி
ஏன்னா இப்ப நோம்பிகு ஒரு தடவ தான் டிரெஸ் எடுகுறோம் அந்த டிரெஸ் இதல்லாம் நம்ம ரெகுலரா போடுறது நாம்ம வந்து எப்டி எடுத்தாலும் கொழந்தைங்க போட்டுகுவாங்க
ம் ம்
இது நா நம்ம பக்கத்திலயே கூட கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்தோனு வைங்களே அவங்களு க்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்
ஆமா அவங்களுக்கு புடிச்ச மாரி எடுத்து கொடுத்தா ஓகேவா இருக்கும் ஃபைன்
ஆமா அவுங்க நாங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுத்தி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு ஆ கூட போகும்போது பாத்தம்னா ஒரு டைம் அவ்ங்களோட ரொம்ப நேரம் ஸ்கூல்லைமே டியூசன்லைமே இருக்கிறாங்க நம்மளோட கொஞ்ச வெளிய வந்த மாரி ஆச்சி
ஆமா மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கும்
ஆமாங்க வெளிய கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய்ட்டு அப்டியே ட்ரெஸ் எடுத்துட்டுங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்ட வச்சுடுங்க பக்கத்திலயே பார்க் இருக்குது அங்க ஊட்டிட்டு போய் விளையாடும் ஆ
ம் மார்னிங் போவீங்களா இல்ல ஆஃப்டர்நூன் ஈவினிங்
ஒரு பதினோரு மணி கிளம்பலான்னு வைங்களே ரெண்டு பேர் இருக்காங்க முதல்ல வந்து யாரோ ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டுங்க அதுக்கு அத எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்பறோ லன்சிக்கு போயிருவோம் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல சாப்பிட்டுங்க அப்றம் இன்னொருத்தருக்கு டிரஸ் எடுப்போம் எடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்துச்சின்னா எடுத்துட்டுங்க ஆ வெளிய வரப்ப மணி மூணாயிரும்
ம்
அப்பறோ ஒரு ஜூஸ் எது குடிச்சுட்டுங்க அப்டியே வெளிய வந்து பக்கதுலயே வந்து பார்க் இருக்குதுங்க பார்க்கு கோயிலல்லாம் இருக்குது அ வரும்போதே என் அம்மாவையும் அப்பாவையும் எல்லாம் கூட்டிட்டு வருவோம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேல போர் அடிச் சிதுன்னு வைங்களேன் அவங்கள பார்க்குல உட்கார வச்சுட்டு அ அவ்ங்க இவங்களை பாத்துக்குவாங்க இல்லைன்னா துணி கடைக்கே வந்து அவங்கள கூட கொஞ்சம் நேரோ வேடிக்கை பாப்பாங்க எப்டி புள்ளைங்களை பாத்துக்குவாங்க அதுக்காக கூட்டிட்டு வருவாங்க விட்டுட்டுங்க அப்டியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்தவுனே எல்லாம் உடனே போயி ட்ரெஸ் எடுத்தவுன்னே உடனே தாத்தாப் பாட்டி சித்தி சித்தப்பா அத் த்த மாமா எல்லாத்துக்கிட்டயும் காமிச்சுட்டுங்க
ம்
அவ்ளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க
ஆமா ஆமா புது ட்ரெஸ் எடுத்தாலே எல்லாத்துக்கும் அப்டிதானே இருக்கும் சின்ன பசங்க எல்லாம் இன்னும் சந்தோஷப்படுவாங்க
ஆமாம்மா உடனே இவங்களுக்கு தே என்ன என்னா வந்த உடனே எல்லாத்துட்டையும் சொல்ணும் நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டமே இந்த கலர் தான் எடுத்தோம் ஆனா ட்ரெஸ்ச காட்ட மட்டும் மாட்டாங்க
அ எ காட்ட மாட்டாங்க
ஆஹா காட்ட மாட்டாங்க காட்ட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒழிச்சி வச்சட்டு நாங்க டிரெஸ் எடுத்துட்டோம் ட்ரெஸ் எடுத்துட்டோ சொல்லிக்குவாங்க எல்லாதுட்டையும் போய் சொல்லிட்டு வந்துருவாங்க
பொங்கலுகும் பொங்கலுக்கும் அப்டிதா போவீங்களா
பொங்கலுக்கும் அப்டித்தான் போவாங்க ட்ரெஸ் எடுக்குறதுகு எப்டி போறோமோ பொங்கல்னா வீடல்லாம் கிளீன் பண்ணுவாங்க கம்பல்சரி பொங்கலுக்கு வீட கிளீன் பண்ணியே தீரணும் மொ மொத்த வீடயு டீப் கிளீன் பண்ணுவாங்க
ம் ம்
அ பரன் ல இருக்கற எல்லா பாத்திரத்தையும் சுத்தமா எடுத்து அ பண்ணுவாங்க நாலு பேருமே வேலைய பிரிச்சு பண்ணுவோ
ம்
சின்ன சின்ன வேல குடுப்ப அப்டி வேல இல்ல அப்டின்னா எ எல்லாருமே பிஸியா இருக்கறோ அப்டின்னா நா என்ன பண்ணுவ பக் பக்கத்துல யாராவது வீட்டு வேலைக்கு கூப்ட்டு அவுங்களு நானு ரெண்டு பேரு சேந்து செஞ்சு அந்த வேலைய முடிச்சிருவங்க
ஓ பக்கத்துல இருக்கறவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா வந்து
இல்லைங்க அவுங்க வந்து அமௌண்ட்டுக்கு தாங்க வருவாங்க
ஓ அப்படியா
ஆமாங்க இப்ப நம்மளால பண்ண முடியலன்னா என்ன பண்றதுங்க யாரோ ஒருத்தர வேலைக்கு வச்சுதான ஆகணு ஏன்னா கண்டிப்பா வந்து நாம அந்த வேலைய செஞ்சே ஆகணு வருஷத்துக்கு ஒருக்கா தா பண்றோ என்னென்ன பண்ணுவோ தெரியுங்ளா
ம்
வீடெல்லா சுத்தம் பண்ணுவங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூம் எடுத்துக்குவோ அ ரூம் எடுத்து சுத் தமா அந்த ரூம்ல இருக்ற எல்லா பாத்திரத்தையு வெளிய எடுத்து வச்சிருவங்க வெளிய எடுத்து வச் சு அ பெயிண்ட் அடிச்சிருக்கதெல்லா அந்த பஞ்சு நார் போட்டு கழுவிங்க அதுக்கப்புறோ அந்த ரூம்ல இருக்கற திங்ஸ்ல்லா சுத்தமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோ இந்த மாரி ஒவ்வொரு ரூமா பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து பரன்ல இருக்கற பாத்தரத்தெல்லா எறக்கி அத மொதல்ல வந்து கிளீன் பண்ணிடுவங்க கிளீன் பண்ணி மொட்ட மாடில சுத்தமா காய வச்சு தொடச்சி மொதல்ல அத ரேக்குக்குப் கொண்டு போயிருவோ அது தா இருக்கறதுலேயே பெரிய வேலைங்க ஒரு நாள் முழுசா இழுத்துரு
ம் ம்
அத பண்ணும் போது புள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோட புள்ளயோ பையன் ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வெலக்கி போட்டன்னா கழுவுவாங்க தொடச்சி குடுப்பாங்க மேல கொண்டு போய் காய போடுவாங்க அதெல்லா பண்ணிருவாங்க பிரச்சன இல்லைங்க அப்றோ வந்து பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ப க்ளீன் பண்ணும்போது அது ஒரு பெரிய தலைவலிங்க அது இருக்கறத விட பெரிய தலைவலி தீரவே தீராது எத்தன வேல செஞ்சாலு கிச்சன்ல மட்டு தீரவே தீராதுங்க உங்களுக்கு ந சொல்த து ஆமாங்க பாத்தரம் எல்லா கழுவுனா மளிக சாமான டப்பாவல்லா கழுவனு தொடச்சு வைக்கணு எல்லாத் தியு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ல கொட்டி ஒவ்வொரு தனித்தனி பேப்பரா வச்சுட்டு அதெல்லா கழுவி தொடச்சி மறுபடியு அதெல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க ஒரு பெரிய ப்ராசஸ் ஆய்ருங்க
ம் ம் ம்
அதுக்கப்றோ என்ன பண்ணுவங்க மொதல்ல வீட்டெல்லா சுத்தோ பண்ணாதா பண்டிகைக்கு ரெடி ஆகுறோனே அர்த்தோ
ஓ ஓகே ஓகே ம்
அந்த மாதிரி அதனால இப்ப தீபா பொங்கல் வருது அப்டின்னா பொங்கலுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சடுவாங்க
அ அப்பதா முடிக்க முடியுமோ
ஆமாங்க கொஞ்சோ கொஞ்சமா முடிச்சு ஒரு பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது முடிக்க முடியு ஆஃபீஸ் ஒர்க்கு போறோங்களா இல்லைங்க ஆஃபீஸ் ஒர்க்கு போறே லீவ் அடிக்கடி தரமாட்டாங்க
ம் ம்
எங்க ஆஃபீஸ்ல்லா வந்து பாத்தீங்கனா பொங்கலுக்குமே இருக்கு
ஓ ஓ அப்டியா
ஆமாங்க அதனால எங்ளுக்கு பொங்கல் லீவ் வேணு அப்டின்னா நாங்க என்ன பண்ணுவோனா வந்துதா ஆகணுங்க
ம்
அதனால வேல செஞ்சு முடிச்சுட்டு அந்த டைம்ல க்ளீன் பண்ணும்போது சரியா இருக்குங்க அப்போ க்ளீன் பண்ணிட்டு பொங்கலுக் ஒரு ரெண்டு நாள் சம்பளோ போனா தொலையுதுன் சொல்லி என்ன பண்றதுங்க மூண் நாள் லீவ் போட்டு கொழந்தைங்கலெல்லா அம்மா ஊருக்கு கூட்டிட் போய்ருவ ஆமா என்ன ஆனாலு சரி மொதல்ல போய்ரணு எத்தன் நாளைக்கு இங்க வேலையவே புடிச்சிட்டு இருக்கறது நம்மளுக்கு மனுசனுக்கு ஒரு ரிலாக்ஸ்
ம் நல்லாருக்கு ஊருக்கு போய்ட்டு வந்தா சொந்த ஊருக்கு நல்லாருக்கு ம்
போய்ருவங்க எல்லாரு ஊருக்கு போனோன் வைங்க அங்க போய்ட்டம்னா கொழந்தைங்கள லா அம்மா அப்பா பாத்துக்குவாங்க நாம என்ன பண்ண ஆ கொழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி உட்ருவாங்க அ அவங்கள அவங்க பாத்துக்குவாங்க நம் ஆ போவோங்க அங்க பக்கத்துலயே வந்து டேம் எல்லா இருக்குது அப்பறோ கோயில்ல வந்து அ தூரியல்லா போடுவாங்க ஊஞ்சல் ஆடுவாங்க அதுக்கப் அப்றோ அந்த டைம்ல வந்து எங்க ஊர்ல சர்க்கஸ் போடுவாங்க இந்த பொங்கல் டைம்ல ஆமாங்க சர்க்கஸ் போடுவாங்க கண்காட்சி எல்லா போடுவாங்க அந்த டைம்ல இந்த மாரி ஏதோ ஒன்னு நடக்கு அதனால அங்க போறதுக்கு கொழந்தைங்க கிடைச்ச சொன்னாவே அங்க போகணுன் ஒரு ஆர்வமா எப்படா பொங்கல் வருன்னே வெயிட் பண்ணிட்ருப்பாங்க
ஓ ஓகே ஓகே ம் அந்த மூண் நாள் பொங்கல் லீவுக்கு போவீங்களோ
ஆமாங்க அந்த பொங்கல் டைம்ல அந்த கண்காட்சியு சேத்து போடுவாங்க
ம் ம்
அதுக்காக அங்க ஓறதுக்கு சுத்துறதுக்கு இங்கெல்லா போனா கைலயே புடிக்க முடியாது ஏனா நம்ம யாரு எதுவு பேச முடியாது ஏதோ ஒன்னு பண்ணிட்டாங்கன் பேசனம்னா நம்ம திட்டு வாங்கோணு இன்னிக்கு ஒரு நாள் தா வந்துருக்குறாங்க வந்தோன நீ அவங்கள திட் ரயா அப்டின்னு ஆரம்பிச்சிருவாங்க தாத்தா பாட்டி திட்ட முடியாது செல்லோ குடுத் செல்லோ குடுத்து நம்மளயே என்ன பண்ணாலு சேரி அந்த ஒரு ரெண்டு மூண் நாளைக் கைலயே புடிக் முடியாதுங்க அவுங்களய
ம் ம்
அப்றோ என்ன பண்ணுவாங்க அங்க கொண்டு போய் விட்டுட்டம்னா காலைல எந்துருச்ச ஒனயேங்க கட கடன்ட்டு குளிச்சுட்டு நம்ம வீட்ல இருக்குபோது ஏழு மணி ஆனாலு எந்திரிக்க மாட்டாங்க நம்ம எழுப்போனுங்க எந்திரி எந்திரினு அவ்ளோ டைம் எழுப்போனு அங்க போனா உங்களுக் தூக்கமே வராது
ம்
நேர்த்திலயே எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆமாங்க காலைலயே எந்திரிச்சு குளிச்சுட்டு தாத்தம்பாட்டி கூட கோயிலுக்கு போய்ட்டுங்க சாப்புட்றாங்களோ இல்லியோ மொ தல் வேலையா போயி கண்காட்சி போட்டுருக்றாங்காளான் செக் பண்றதுக் போயிருவாங்
ச் காலைலே போய்டுவாங்க எந்துச்சு ம் ஆ ம் ம்
மொதல் வேலையா அவங்க வர்றாங்ளா இல்லயா அந்த கண்காட்சி போட்டாங்ளா நம்பப்போ போய்ர்லாமான் யோஸ்ச்க்கிட்டே மனசு பூறா அங்கதா இருக்கு
ம்
அதய பாத்துட்டாங்கன் வைங்ள வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க எப்டியோமா அம்மா கண்காட்சி போட்டாங்க நாங்க போறோ நீ போம்போது எங்ளுக்கு நெறைய காசு குட்த்துடு நா அதுல இருக் குற எல்லா தூரியு வெளாட்னும்பாங்க அதுக்கப்புறோ அங்க இருக்கிற திங்ஸ் எல்லா பர்ச்சேஸ் பண்ணும்பாங்க சேரின் சொல்லிட் டு நானு கொஞ்சோ காசு குடுப்பங்க அவுங்க தாத்தம் பாட்டி வேணுங்கர்து வாய்ங் குடுத்துருவாங்க
ஓ ஓ ம் ம்
ஆமாங்க அவுங்ளோடயே இருந்துக்வாங்க அங்க போய்ட்டோம்னு வைங்களே கொஞ்சோ ரெஸ்ட்டு கெடைக்கு
ஓ அ நீங்க அவுங்ககிட்ட அம்ச்சு உட்டு உங்குளுக்கு ஃப்ரீயா இருந்துப் பீங்க வீட்ல நீங்க ரிலேட்டிவ் வீட்டுக்ஸ்லா போ மாட்டீங்ளா
இல்லீங்க ரிலேட்டிவ் வீட்டுக்லா போ மாட்டே போனாலும் வந்து ஆ எப்படி சொல்றதுன்னா அத் செட் ஆகாதுங்க என்ன இருந்தாலு நம்முளுக் நம்ம வீட்ல இரு க்குற மாரி இருக்காது என்ன சொல்றீங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லா போனொ ம்னா ஒரு ஒரு மண் நேரங்கூட இருக்க முடியாதுங்க ஒரு மண் நேரோந்தா அதுக்குள்ள அவுங்க எப்படா இவங்க போவாங்கங்கற மாரி பாப்பாங்க அதனால நம்ம பெசாம போனமா அவுங்களேலா ஒரு பத்து நிமிஷ கேப்புல மட்டு பாத்துட்டு அப்பவே வந்தரணுங்க
ம் ம்
அதுக் மேல நம்ம அவுங்ளோட டைம் ஸ்பெண் பண்ணக்கூடாது
ம்
ஆமாங் உண்மயதாங்க சொல்றே
ஆமா ஆமா நானு அப்டித்தா போகவே மாட்டே
பாத்தீங்கின்னா என்ன சொல்லிருவாங்க தெரியுமா இவ வேற இவளால கொழந்தை பாக்க முல்லேன் கொண்டு வந்து இங்க உட்றதுக்காக வந்துருக்குறா அப்டின் சொல்லி போடுவாங்க சொல்லிருக்கறாங்கங்க அதனாலதா நா என்ன பன்டுவே நேரா போன்னா அம்மா வூட்டுக் போவங்க
ம்
போய்ட்டு அப்பா கொழந்தைங்ள கூப்ட் டு போய்ருவாரா அம்மாவு நானு சேந்து சமைப்பங்க அம்மா என்ன வண்ணுவாங்க நீ கொந்நேரோ தூங்கு நா காலைல சோறாக்கி வெச்சற்றே மத்தியானோ ரெண்டு வேறு சே சேந்துக்காந் செஞ்சுக்லா அப்டின் சொல்லுவாங்க இருந்தாலு எனக்கு வந்து அங்க போயி ரொம்ப நாள் கழிச்சு போறோ தூக்கோ வராது அதனால சீக்கிரமா சமச்சு வெச்சிட்டு அவங்ளோடெல்லா உக்காந்து ட்டை அடிச்சிட்டு
ஜால்யா பேசிட்டு
ஆமாங்க டைம் போறதே தெரியாதுங்க அப்டி இருக்கு
ம்
இன்னோர் ரெண் நாள் லீவ் இருந்தா எப்புட்ருக்கு அப்டின் இருக்குங்க
ஆம்மா ம்மா ம்